வணக்கம் மேடம் அப்புறோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
வணக்கம் கேக்குதா
ஆஹ் கேக்குது மேடம் எப்புட்ருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
வணக்கம் ஹலோ வி உங்க வாய்ஸ் கேட்கவே மாட்டது ஹ் ம் ஆஹ் கேக்குது கேக்குது ஆஹ் ம் வணக்கம் சார் சொ உம் நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்
உங்கப உங்கோ கொரல் வந்துட்டு எனக்கு வந்து ரொம்ப மென்மையா கேக்குது ரொம்ப கொஞ்சமா கேக்குது கொஞ்சோ பூ ஆ கைப்பேசி உதுக்கிட்ட கொஞ்ச பேசுவே
இப்ப கேக்குதா ஹலோ ஆ என்ன பண்றீங்க
இந்த நாங்க இங்க ம் வெள்ளம் இது மல்லிகை பொருள் வாங்க வந்தோ
ங்களா
ஆமா உங்க குரல் மறு பொருள் திறமு இந்த வெங்காயம் தக்காளி அப்புறோம் பச்ச மிளகாய் இந்த மாதிரி விலா
அது மல்லிக பொருள் இல்ல அது வெஜிடபிள்ஸ்சுங்க மளிக பொருள் க செரி என்ன சமைக்க போறீங்க என்ன சமையல் வீட்ல ஹலோ என்னா சமையல் இன்னிக்கி
சொல்லுங்க சொல்லுங்க தோளர்
சமையலா
இன்னிக்கு வந்துட்டு சாம்பார் அப்புறோ உர்ளக்கெழங்கு வந்துட் டே தொட்டுக்க பண்ணிர்லானு நீங்க சாப் பீங்ளா
அ சமப்பே கொஞ்சோ கொஞ்சோ சமப்பே
அ உங்க கொரலே எனக்கு கேக்க மாட்டிங்குது
ப நானு
அப்பிடியா என்னென்னா சாமைப்பீங்க
நா சிக்கனு பிரியாணி செய்வே மட்டன் பிரியாணி செய்வே சிக்கன் கறி சிக்கன் இது மட்
பா ம் அப்பிடியா அ நல்லா சம்ப்பீங்ளா இல்ல வந்துட்டு அதாது சமைக்க தெரியு அந்த மாதிரியா இல்ல சாப்
அல்லல்ல ஒரளவுக்கு நல்லா சம ப எங் வீ வீட்லல்லா சமக்க சொல்லி கேப்பாங்க வீட்ல சம்ச்சே குடுப்பே நானு
கோழி கறி வந்து அது எப்டி செய்வீங்க
நா வந்து என்ன பண்ணுவேனா கோழி கறி வந்து ஏ ஸ்டைல் எப்டின்னா ஹ ஒரு இப்போ பட்ட ஃபஸ்ட்டே வந்து ஒரு பட்ட லவங்கம் அப்புறம் வந்து வெங்காயம் தக்காளி அப்புறம் தனியா அப்புறம் சிக்கன் மசாலா எல்லாம் போட்டு வெங்காயம் த அதல்லா அறச்சுடுவேன் நல்லா அரச்சி மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து எண்ணெயிலயோ எண்ணெய ஊத்தி சிக்கன் தனியாக மசாலா போட்டு வச்சிருவேன் அதுலயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் மசாலா போட்டு நல்லா ஊற வச்சுிருவேன் அப்புறம் எண்ணெயில போட்டு வெறும் சிக்கன மட்டும் அது கொஞ்ச நேரம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்புறம் இந்த அரைச்ச மசாலாவ போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுருவேன் க கடைல
கண்டிப்பா தோழரே இப்ப வந்துட்டு அதே மாதிரி ந இப்போ அந்த இப்போ வந்து அந்த காலத்துலலாம் காய்கறிங்கிறது வந்துட்டு ஒரு சுவையான ஒரு இதாக இருந்துச்சு இல்லையா ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த உருளகிளங்கு கூட ஒரு நல்லாவே இருக்க மாட்டேங்குது அதாவ ப்டியே ஒரு மாதிரி சரி உருளைக்கழங்கல்லாம் வேக மாட்டேங்குது இப்ப உள்ள உருளைக்கழங்க பொறுத்த வரைக்கும் பாார்த்தோம்னா அதே மாதிரி அப்போ வந்துட்டு ஒவ்வொரு காய்கறிக்குமே ஒரு தனி சுவை இருக்கும் அப்போ அந்த மாதிரி இப்ப வந்துட்டு பா க்கா இந்தக்க ஆஹ் இப்ப பாத்தீங்கன்னாக்கா வந்து எதுவுமே ஒரு சுவை இல்லாம
அது காரணம் ஹைப்ரட் காய்யில்ல மேடம் கெமிக்கல் மூலியம் வரவைக்கிர காய்கள் ரிசன் அதாகாரணம் இது ஹைபிரிட் நீ ங்க இப்ப போய் தக்காளீள பாத்துங்கனா வித இருக்காது எலுமிச்சம் பழத்த வித இல்லாத எலுமிச்சம் பாத்திருகிங்களா நா பாத்துருக்கேன் உள்ள எலுமிச்ச பலதுல விதையே இருக்காது அது மாதிரி வந்து அதனாலதான் அத ஆர்டிபிஷியலா வந்து நம்ம என்ங்கங்க எல்லாம் ஆர்ட்டிபிஷியலா செய்யறதுனாலதான் அதோட அதோட சுவைகளும் கம்மியாகுது
எனக்கு கேக்கல தொழறே அதுக்கு வந்து ரொம்ப
கேக்குதா எனக்கு ஏனே தெரியல இப்ப கேக்குதா அதனால ஆட் பிசிகலா பண்றது செயற்கை உரங்கள் போட்டு பண்றதால தான் அது வந்து சுவை கம்மியா இருக்கு ஹலோ கேக்குதா
ஆமா இப்ப வந்துட்டு நம்ம அதாவதுன்னு சொல்லுவாங்கல்ல ஆ ஆட்டுக்கறி வந்துட்டு எப்டின்னா ஆஹ்ம் ஆட்டுக்கறி வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து ரொம்ப அதிகமான சத்துகள் இருக்கு இப்ப அந்த ஆட்டு அ கால் சூப்பு வெச்சு குடிக்கறதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஆனா இத் இது கோழி கால் சூப்பு வச்சி குடிக்கறது வந்து அவ்ளோவா அதுல வந்து எந்த ஒரு நன்ம
அப்டி இல்ல ஆட்டுக்கா ஆட்டு ஆட்டோட ஆட்டு இறச்சியோட இப்ப வந்து உங்களுக்கு வந்து கோலி இறச்சிகல்லா வந்து புரோட்டீன் அதிகமா இருக்கு கேக்குதா ஹலோ கேக்குதா ஹலோ ஹலோ ஹலோ இப்ப கேக்குதா